வணக்கம்
எப்டி இர்க்கீங்க
நல்லாருக்க நீங்க எப்டி இர்க்கீங்க
ஆ ரொம்ப நல்லா இர்க்கே சாப்ட்டா சா
சாப்ட்டீங் சாப்டங்க நீங்க சாப்டீங்ளா
சாப்ட்டா சாப்ட்டாச்சுங்ளா
சாப்ட்டாச்சுங்க பாப்பா என்ன பண்றாங்க
நாங்களு ஸ் சாப்ட்டாச்சி நாளக்கி ஸ்கூல் இல்லயா அதுனால சீக் க்ரமாவே சாப்ட்டு விட்டு படத்தாதா காலைல சீக்கரமா எந்த்ரிப் பாங்க அப்டின் சொல்லிட்டு ஆமா
ஆ இங்யு அதே மார் தாங்க நாளைக்கு ஸ்கூலுன்றத்னால இன்னிக்கு தோசங்க தோச சாம்பார்
அப்புடிங்ளா இன்னிக்கி மத்யான வந்து பிரியாணி செஞ்சுட்ட நானு அதனால நைட்டுக்கு அதே வெச்சுக்ட்டாச்சு என்னன் பாத்தீங்கன்னா நேத்து சாந்ரத்துலேர்ந்து எனக்கு என்னனே தெர்ல நானு அதாவ்து இன்னிக்கு வெள்ளிக்கிழமன்னே எனக்கு கவனோ நேத்து சாந்ரமே பொய்ட்டு கறி வாங்கிட்டு வந்துட்ட காலல வீட்டு எல்லா பெருக்கி தொடச்சிட்ட பிரியாணி கூட ஆக்கிட்ட வெள்ளிக்கிழமன் நெனச்சே பத்தா இன்னிகி கி வியாழக்கெழமங்கிறது வந்து ஒரு மதியோ ஒரு ஒன்ற மணி ரெண்டு மணிப் போலதா எனக்கு வந்துத் தெரியிது இன்னைக்கு வெள்ளிக்கெழம இல்ல வியாழக்கெழம அப்டின் சொல்லிட்டு எந்த கவனத்ல இருந்தன்னே தெரியில பாத்தா க் பாருங்க எப்போதுமே வந்து வளக்க மாட்டு வெள்ளிக்கெழமதா வந்து வீட்டப் பெருக்கி சுத்தோ செஞ்சி தொடச்சி இந்த மானியான வேலயெல்லா வந்து செய்வே இன்னைக்கு வந்து அந்த கவனத்லே பாத்தீங்கினாக்கா ஆ எல்லா வேலையும் முடிச்சிட்டு பிரியாணி மொதக் கொண்டு ஆக்கிட்டு பாத்தா இன்னைக்கி வெள்ளிக்கெழம இல்லன்றாங்க எனக்கு வந்து அப்டியே அது ஆமாங்க எந்த கவனத்ல இதுலா செஞ்சேன்னே எனக் தெரியில இன்னைக்கி ஃபுல்லா வந்து வெள்ளிக்கெழம அப்டிங்கிற மாதிரியேப் போயிட்ச்சே ம்
ஆ நானு வீடு தொடைக்கிணு நாளைக்குதா செய்யணு எனா நாளைக்கு ஃப்ரைடே இல்லிங்ளா நாளைக்கி வெள்ளிக்கெழமன்றத்னால நாளைக்கிதா எல்லாத் தொடச்சி கிளீன் பண்ணி
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அதா அப்புடியே சுத்தமா இருக்கு நா எந்த எந்த ஒலகத்ல ம் எந்து ஒலகத்ல இருந்தனேத் தெர்ல நேத் துலருந்து இத்தினிக்கு வந்து ஃபோன்லாம் பாக்கறே டேட்டெல்லாம் பாக் றே டைமெல்லாம் பாக்றே ஆனாப் பாத்தீங்கினாக்கா அந்த வெள்ளிக்கெழமன்ற கவனம் ட்லியே நா வந்து இருந்துருக்கேன்னாப் பாத்துகோங்ளே
ஓஹோ இன்னிகு ஆனா கிளைமேட்டு கொஞ்சோ எப்டி சொல்றது மழ வர மாரியே இருந்தது
ஆமா ஆமா அதுவு ஒன்னு அ காலைலருந்தே எப்போதுமே வந்துக் காலைலந்து நல்ல வெயிலடிக்கு சாந்தரதுக்கு மேலதா வந் து இந்த மாதிரி வந்து மழப் பெய்ற மாதிரி லைட்டா வரு ஆம்மா ஆனா இன்னைக்கி காலை லைலருந்தே ஒரு மாதிரி மூடாப்பாவேதா இருந்துச்சி மழ வர மாதிரியேர்ட்டு
ஆமா வெயிலே சுத்தமா வரல லைட்டாதா இருந்தது ம்
வண்டி வேற வந்து சர்வீஸ்குட சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்ளா சர்வீஸ் சென்ட்டர்லருந்து அப்றோ யோச்சே அ சாந்திரமா போய் விட்டுட் டு வர்லாமா அப்பறோ சாந்தர சாந்தரதாம் மழ வந்துருதே அப்டின் சொல்ட்டு காலைலியேப் போயிட்டு விட்டுட்டு வந்தே அப்ப பாத்தாக் காலைலியே அந்த மாதிரி இருந்து என்னடா இதுக் நம்ம இன்னிக்கின் பாத்துப் போறோ இன்னிக்கின் பாத்து இந்த மாதிரி வந்து மழ சுத்தமா எதாவ்து மழ வர மாதிரி இருக்கே அப்டின் யோச்சுட்டே போனே ஆனாப் போயிட்டு வர்ற வரைக்கும் மழ எதுவு வர்ல ம்
ஆமா ஆனா மழ வரல ஆனா பசங்கள்லா ஓவர் தரா இப்பதா தூங்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப சீக்கிரோத் தூங்னாதாப் காலைல எழுந்து ரெடிப் பண்ணி அனுப் அனுப்புனு இல்லிங்ளா
ஆ ஆ ஆ
அதனாலக் கொஞ்சோ சீக்ரமாவேத் தூங்க வெச்சிட்றது எட்ர எட்டு எட்ர என்னைக்காவது ஒன்பது டியூஷன்லந்து வருவாங்க அதப் பொறுத்து சாப்ட வெச்சு தூங்க வெச்சிட்றது
ம் ம் ம் அதா அந்த வாரத்ல அஞ்சு நாளு இப்டியேப் போய்டு நம்மளுக்கு கடசில அந்த சனி ஞாயர் மட்டு கொஞ்சோ வித்யாசமா இருக்கு மறுபுடியு அந்தத் திங் திங்கக்கெழம வந்துருத் திருப்பி அஞ்சு நாளுக்கு ஓடணு குடு குடு குடுன்னு மிஷின் மாதிரி இதேத் நடக்குது மாறி மாறி
ஃபிப்துகுள்ள ஃபிப்த் ஆ ஃபிப்துக்குள்ள பாத்தீங்னா சனிக்கெழம ஸ்கூல் இருக்குறதில்ல
ம் ஹு
த்துலந்து போறவங்களுக்கு சனி கெளம ஸ்கூல் இருக்குது எங்க பாப்பா வந்து சிக்ஸ்துன்றதால போயிட்டு தா இருக்கு
அப்படிங்களா
ஆறாவது படிக்குது அதனால போயிட்டு தா இருக்கு
வந்து பாப்பா ரொம்ப சின்ன கிளாஸ் அப்படிங்கறதுனால சனி ஞாயிறு எப்போதுமே வந்து கணக் கரெக்டா ஆன அஞ்சு நாள் முடிஞ்சுச்சு னாக்கா அது மொத ரெண்டு நாள் தா ஒழுங்கா போவா மூணாவது நாளே கேக்க ஆரம்பிச்சுருவா எப்போட்டு
எப்ப லீவு வரு ஆமா இங்கயு அதேதா நா எத்தன நாள் ஸ்கூல் போவே அப்டின்னு சொல்லிட்டு அவங்க கைய விட்டு விரல விட்டு எண்ணிடுவாங்க நா சொல்லுவே இந்த ரெண்டு நாள் ஸ்கூலு அடுத்த ரெண்டு நாள் லீவ் வு அப்டின்ட்டு நா அவுங்களுக்கு சொல்லுவ அப்ப நா அவுங்களுக்கு ஓ இந்த ரெண்டு நாள் போய்ட்டு வந்துட்டு அதுக்கப்பற நம்ம ரெண்டு நாள் வீட்ல இரு ப்புமோ
உம் போன வருஷல்லா அந்த மாத்ரிதா இருந்துச் ச்சு எங்க பாப்பா கிட்டயு ஏன்னா அப்போ வந்து இந்த கெழமயெல்லா வந்து சொல்ல தெரியாதுல்ல வெரல்லதா வந்து சொல்வா இது இது இது ஸ்கூல் போனு இது ஸ்கூல் போனு அப்றொ இது இது ரெண்டு லீவு ஆனா இப்ப கொஞ்ச வந்து இதெல்லா சொல்ல தெரியுதுங்கறதுனால ஆ சண்டே சாட்டர்டே சண்டே வரப்பகுது இன்னக்கி ஃரைடேவா அப்ப நாளக்கி சாட்டர்டே சண்டே அந்த மாதிரியல்லா வந்து அவளுக்கு வந்து புரிஞ்சுக்கிறா அந்த மாரி வந்து அவ சொல்றா அதனால இப்போ வந்து அவளுக்கு தெரிய தெரியுது ம் வியா வார அஞ்சு நாள் னு மண்டே திங்க்கெழமைலருந்து வெள்ளிக்கெழமவரைக்கு முடிஞ்சிச்சுன்னா அப்புற சனி ஞாயிறு லீவ் வரு அப்டிங்கிற மாரி லா வந்து தெரியுது அவளுக்கு உம்
எங்க சின்ன பாப்பா இப்பதா யூகேஜி முடிச்சுட்டு ஒண்ணாது போது இப்போ அதுக்கு இன்னு தெரியல ஆ அந்த வெரல விட்டு சொல்லிரு
உம்
ஆமா லீவ் தா ஒனக்கு அப்டின் சொல்ட்டு நா கொஞ்ச சமாதானப்படுத்தி விட்றது அப்பதா அவங்க வந்து கரெட்டா ஸ்கூல் போறாங்க அப்டி இல்லன்னா இல்ல நா லீவ் போட்டுக்குறே ஒடம்பு வயிறு வலிக்குது ஒடம்பு சரியில எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்னு டெய்லி ஒன்னு சொல்றாங்க இன்னக்கி கூட வயிறு வலிக்குது நா லீவ் போட்ரட்டுமா ஸ்கூல்க்கு நா சொல்லிட்டே வெந்தயொ எடுத்து போட்டு சாப்டுட்டு நீ ஸ்கூல் கெளம்பு ஒரு வேள ஸ்கூல்ல ஏதாவது எனக்கு போன் பண்ணாங்கன்னா நா வந்து உன்ன கூப்ட்டுக்குறே அப்டின்னு சொல்லிட்டா அவங்ககிட்ட
உம் அதா ஸ்கூல் உம் ஸ்கூல்லயே வந்து ஆர்வப்படுத்தணு ஸ்கூலுக்கு வர்ரதுக்கு பிள்ளைகள போன வருஷல்லா தா இருந்தா இவ இந்த வர்ஷொ என்னன் தெரியல அந்த அளவுக் கு வந்து ஆர்வமே காட்ட மாட்டேங்கிறா இப்ப டீச்சர்லா மாறிட்டாங்க ஒரு வேல இன்னு இந்த டீச்சர் கூட வந்து நல்லா அவவந்து க்ளோஸ் ஆவலையா என்ன கார்ணோ என்ன ஏதுன் தெரியில பெருசா வந்து விருப்பப்படவே மாட்டேங்கிறா ஆ அதுவு இல்லாம போன வர்ஷ பாத்தீங்கன்னாக்கா ஒரே கிளாஸ்ல வந்து நாப்பது பிள்ளைங்க இருப்பாங்க நறைய அவளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ என்ன பண்ட்டாங்க ரெண்டா பிரிச்ட்டாங்க இருவது இருவதா பிரிச்ட்டாங்க அப்ப அவளுக்கு வந்து கம்மி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது என்ன ஏது ஒண்ணு தெரியமாட்டேங்குது ஏதோ போறா வரா இன்னு பெருசா எதுவு ஆ ஆயிடுச் சு ஓ ஏறத்தால ஒரு பாத்தீங்கன்னா இப்ப ப இருவது நாள் கிட்ட ஆய்டு ஆயிச்சு பள்ளிக்கூட தொர்ந்து ஆனாலுமே அந்த பழைய இது வந்து அவளுக்கு வரல இன்னு கொஞ்ச நாள் ஆக்கது அது என்ன சொல்றது அந்த இது
சின்ன பாப்பா இல்லைங்களா
ம் ஆமா ஆமா
ஆ சின்ன பாப்பான்றதால கொஞ்ச வீட்லே இருக்கணு ஏனா சனி ஞாயிறு வேற லீவ் விட்டிற்றாங்க
ஆமாம்மா
அவுங்களுக்கு என்னடன்னா நமக்கு லீவே இருக்குமா ஸ்கூல் போயிட்டு படிக்கிணு எழுதுணு ஓம் ஒர்க் குடுத்துற்றாங்க அந்த ஒரு பயம் வந்திர்து நீங்க சொல்ற மார்தா ஸ்கூல் கிளாஸ் வந்து பிரிச்சிற்றாங்க ஓ ஏ செக்ஷனு பி செக்ஷனு அப்டின் சொல்லிட்டு என்ன பண்றது கொஞ்ச நாளைக்கி அவுங்க படிச் கொஞ்ச பெருசா ஆயிட்டாங்கன்னா ரெகுலரா நம்ம போணு
தர மாதிரி அவுளுக் ம் நறைய தர மாதிரி அவளுக்கு தோணுது மின்னலா வந்து கொஞ்ச கொஞ்ச இருக்கு ஹோம் ஒர்க்கு இப்ப நையக்கு கைழுக்குது இந்த மாதிரில்லா வந்து சொல்றா ஆனா இப்பமே இப்டி சொன்னா எப்டி இன்னு போக போக நெறைய தருவாங்க நறைய எழு தனு அப்டிலா சொல்லிதா அப்டியே கொஞ்ச கொஞ்சமா எழுது வெக்க வேண்டியதா கு ம்
ம் நீங்ளே சொல்லி குட்த்துறீங்ளா எல்லாமே
ஆ இப்போ என்ன சின்ன கிளாஸ் தான ஒன்னு பிரச்சன இல்ல ஒரு ஒரு ஆறு ஏழு வரைக்கு மே ஒருவேள அந்த பத்தாவது பொதுத்தேர்வு அந்த மாதிரி எல்லா வரும்போது வேணா அந்த டியூஷன் எதுனா தேவப்பட வாய்ப்பு இருக்கு குன் நெனைக்கிறே அது வரைக்கு தேவ்ப்படாது ஏனா நானு னுமே வந்து டியூஷன்லா போய் பழக்கினதில்ல நா படிக்கம் போதுமே அதனால அதுல பெருசா நமளுக் உடன்பாடு இல்ல அதுக்கு நம்ம வீட்ல உக்காந்து நம்ம சொல்லிகுடுத் தாலே எங்க அம்மா வந்து அவ்வளவா வந்து படிக்கலா இல்ல அவுங்களுக்கு அ ஒரு ஆறாவ்து ஏழாவதா படிச்சிருந்தாங்க ஆனா அவங்களே எ கூட உக்காருவாங்க உக்காந்து என்ன படிக்க சொல்லி அவுங்க வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க படி படின் சொல்லிட்டு அதுலே நா வந்து படிச்சிருவே ஸ்கூல்ல சொல்லி தர்த வெச்சு இப்ப நம்ம அந்த அந்த அளவுக்கு நம்ம அம்மா அளவுக்கிலா இல்லாம கொஞ்ச ஓரளவுக்கு நம்ளுக்கு படிப்பறிவு இருக்க தான செய்து நம்ம சொல்லிக் குட்த்தாலே போது அப்டிங்கற மாதிரிதா வந்து எனக்கு தோணுது அத் தோ இவ்ளோ சின்ன வயசு ம்
இப்ப நறைய பெண்கள் வந்து வெளியே வே வேலைக்கு போக ஆரம்பிச்சு இருக்காங்க அதனால சொல்லி குடுக்கற்துக்கு கொஞ்ச கஷ்டோ
ஆமா அது என்னமோ கரெக்டு தா இப்ப ஆனா நா வந்து இப்ப வீட் வீட்ல தா இருக்கிறதுனால அந்த பிரச்சன எனக்கு வந்து இல்ல அப்டின்னு நா நெனைக்கிறே நீங்க சொல்ற மாரி வேலைக்கும் போய்கிட் ட்டு வந்துட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி குடுக்குணுனா அது கண்டிப்பா அது கஷ்டந்தா
கொஞ்ச கஷ்டமா இருக்கூ ஆ வீட்ல இருக்கவுங்க சொல்லி குடுத்துர்லா பிரச்சன இல்ல
ம்
நானு நாலு வருஷமா சொல்லி் குடுத்துட்டுதா இருந்தே இப்ப அஞ்சாவ்து ஆறாவ்து எங்க பெரிய பொண்ணு அஞ்சாவ்து படிக்கும்போது டியூஷன் சேத்த அதுக்கு இதுக்கு முன்னாடி எல் கே ஜில இருந்து நாலாவ்து படிக்கிற வரைக்கும் டியூஷனுன்றதே இல்ல வீட்லேதா சொல்லி குடுத்துட்டு வீட்ல சொல்லி தரதேதா படிச்சிட்டு அப்டே தா போவாங்க
ம்
இப்பதா கொஞ்சோ ஆ சொல்லுங்க நன்றிங்க
ஆ நன்றி